வணக்கம் சொல்லுங்க
இருக்கறீங்க தோழி
அ நல்லார்க்கே தோழி நீங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்பதா சமச்சு சாப்ட்டுட்டு உக்காந்துட்ருக்கே தோழி தோச சாப்டோ தோச சாம்பார் தா செஞ்சேன் காலைல சாம்பாரு இருக்குது இப்போதிக்கு மாவு கொஞ்சோ இருக்கு இப்பவே தோசய மட்டு சுட்டுட்டு சாப்ட்டுட்டு இப்பதா உட்காந்துட்ருக் க தோழி எல்லா வேலயு முடிஞ்சது இன்னிக்கி நீங்க என்ன பண்ணீங்க மதியான ஓ
நாங்க நேத்து ஒரு பிக்னிக் போயிட்டு வந்துட்டு இன்னக்கி டிஃபன் வாங்கிட்டு இப்ப டிஃபன் தா சாப்ட்டோ
ஓகே ஓகே தோழி நேத்து பிக்னிக் நேத்து பிக்னிக் போன அனுபவம் எப்டி இரு ச்சி சொல்லுங்க
நல்லா இருந்தது தோழி பிக்னிக் எல்லா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ப்ளான் பண்ணது கேர்ளா போலான்ட்டுன்னு அதுக்கப்றோ ஃப்ரெண்ட் பசங்ளோட இதோட மாத்திட்டு பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு டூ டேஸ் அங்க ஸ்டே பண்ணோ கப்றோ திருப் பியு ரிட்டன் வந்துட் அடுத்து மூணு நாள் கேர்ளா பக்கம் போனோ கேர்ளா போறதுக்கு முன்னாடி மாத் தேஸ்வர மலைக்கு போனோ அங்க போய் ஒரு நாள் ஸ்டேப் பண்ணோ அதுக்கப்ரோ கேர்ளா போர் வயநாடுல்ல போயிட்டு அங்க டூ டேஸ் ஸ்டே பண்டு இப்போ நேத்துதா வந்தோ நல்லா இருந்துது கிளைமேட்டு் எல்லாத்த இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லாமே நல்லா இருந்தது அந்த பக் அப்ற தோழி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா தொழி எல சமைச்சு முடிச்சுட்டு எல்லா எல்லா எல்லா கிளீன் பண்ணிட்டு இப்பதா தோ இப்ப நா ஃப்ரீயா இருக்கறனே
ஓ அப்டியா
ம் அப்பறோ எனக்கு ஒரு டவுட் ஒன் சொல்றீங்களா
சொல்லுங்க சொல்லுங்க
ஸ்ட் நல்லா சமைப்பிங்களா
நா செமிப்பேனே நல்லா
உங்களுக்கு நா வெஜிடேரியன் நல்லா சமைப்பீங்களா இல்ல நான்வெஜிடேரியன் சமைப்பீங்களா
ரெண்டுமே ஓரளவுக்கு பிரியாணி ஐட்டம் சமைப்பே மத்த சாம்பார் அதெல்லாம் கொஞ்ச சுமார்தா
ஓகே ஓகே இல்ல எனக்கு எப்டி பிரியாணி எப்டி செய்யறதுன்னு தெரியாது என்னதா யூடியூப் பாத்தாலு எனக்கு அதுக்கு அந்த அந்த அளவுக்கு எனக்கு செய்ய வரல கொஞ்ச எனக்கு சொல்ல முடியுமா எபடி செய்யணும்ட்டு
கேளுங் உங்களுக்கு எந்த பிரியாணி வேணும்ன்னு சொல்லுங்க நா சொல்லித்தரே
இப்ப சிக்கன் பிரியாணி இப்ப எங்க வீட்டு்ல வந்து ஐந்து பேர் இருக்கறாங்க ப்ப அஞ்சு பேருக்குனா நா எவ்ளோ சமைக்கணு
அஞ்சு பேருக்குன்னா நீங்க ஒரு கிலோ சமைங்க
ஆ ஆ ஆ
த்துக்கோங்க நீங்க எந்த அரிசியில சமைக்கிறீங்க
சீரக சம்பா சம்டைம்ல சீரக சம்பா செய்வே அது எனக்கு கரெட்கா அத துல வந்ததே இல்ல தொழி ந நீட் ஒரு ஒரு எனக்கு அதுக்காகாவே எனக்கு இது
ஓகே நா இப்ப சீரக சம்பா அரிசிக்கு நா எப்டி செய்றது நா சொல்றே கேட்டுக்கோங்க அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு எரநூறு கிராம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இஞ்சி பூண்டு அர ஞ்சு வச்சுக்கோங்க பாதிக்கு பாதி அளவு இருநூறு கிர நூறு கிராம் இஞ்ச் ஞ்சி நூறு கிராம் பூண்டு மட்டும் எடுத்துட்டு அரைச்சு வச்சுக்கோங்க நல்லா நைஸா அப்றம் ஒரு அறக்கட்டு கொத்தமல்லி அறக்கட்டு புதினா அப்றம் வெங்காய ஒரு
கால் கிலோ நல்லா மெலிஸ் அரிஞ்சிக்கணம
ஆமாங்க மேபி ஆமா மே து மெலிசா நல்லா அரைஞ்சுக்கோங்க நீட்டு நீள நீளமா
ஆ ஆ ஆ
வச்சுக்கோங்க அப்ற ஒரு ஒரு நாலு பச்ச மிளகா அப்ற தக்காளி ஒரு மூணு
ம்
அப்ற தயிரு லெமன்
இல்ல எனக்கு ஒரு டவுட் இப்ப ஒரு கிலோ அரிசின்னா மூணே தக்காளி போதுமத்தோழி
ஆமாங்க இல்லனா தக்காளி சாதமாயிடும் அது
அப்டிங்களா சரிங்க சர் தக்காளி கம்மியா ப் சொல்றீங்களா
கம்மியாவே போடுங்க அதாவது பெரிய தக்காளிய இருந்தா மூணு போது நீங்க சின்ன சார்ந்ததுனா ஒரு நாலு கூட எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதா இருந்தா
ஓகே ஓகே ஒரு கிலோனா தக்காளிக்கு ரொம்ப கம்மியாதான் போடணு ஆ நா அ அதுதா எனக்கு இதுதா நா தப்பு பண்ணிட்டேனு நினைக்கிறே எப்ப பிரியாணி செஞ்சாலு எங் வீட்ல வந்து தக்காளி சாதம் மாரிதான் இருக்குது பிரியாணி டேஸ்ட்டே இல்லனு சொல்றாங்க ஒரு வேள நா பண்ண இதுதா போலருக்கு தக்காளி அதிகமா சேர்த்ததுனால தா இப்டி ஆன்று தெரியு
கண்டிப்பா இருக்கலா நீங்க தக்காளியே கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்கா ள்ளிக்கு மேல நீங்க போடறீங்க ஒரு கிலோக்கு
ஓகே ஓகே ம் அப்ற எஹ்
என்ன பண்ணணுனா என்ன ஒத்து இருக்காங்க என்ன கொஞ்ச தாராளமா இருக்கணு ஒரு இருநூறு மில்லியாவது எண்ணெ இருக் இருக்கணு
ஓகே ஓகே தோழி ஆ
சரி
ஆ
அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில நல் அ கொஞ்ச காய வச்சி பட்ட லவங்கோ அந்த பிரிஞ்சி இல பிளஸ் அந்த மராட்டி மொகு அதெல்லா இருக்கீங்களா கூடவே கல் பாசின்னு ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையு நீங்க சேர்த்துக் கோங்க கல்பாசி இருந்தா இன்னமு டேஸ்ட் நல்லா இருக்கு
ஓகே ஓகே தோழி நான்ப்ப பேசதுல நானு இதுக்கு மேல க்கிறே
ஆ கூட ஏலக்கா ஒரு நாளு ஒரு மூணாவது எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையு எண்ண காஞ்சதுமே வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்துல இத போடுங்க இந்த மசாலா இத மட்டு மசாலா ஐட்டோ மட்டு போட்டுட்டு இது முக்கியமானது என்னன்னா அந்த வெங்காயோ ப்ரௌன் கலர்ல பொன்னிறமா வர அளவுக் க்கு நீங்க வதக் கிடும் முதல்ல அது பொன்னிறமா வரும் போகுதுதா நீங்க அதுக்கு அர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க போடணு நெறைய பேர் பண்ற தப்பு இதுதா
அ மறுபடி சொல்லுங்க தோழி கவனிக்கல சொல்லுங்க ஆ ஆ வதக்கிட்டு
ஆகுற வரைக்கு வதக்குன பின்னாடிதா எந்த ஒரு சமையலையுமே அது டேஸ்ட் குடுக்கு
ஓகே ஓகே தோழி ஆ
துமே இஞ்சிபூண்டு பேஸ்ட் போட்டுறாங்க அப்ப கண்டிப்பா டேஸ்ட் வராது
ஓகே ஓகே அப்ப நல்லா வத நல்ல பொன்னிறமா ம்
தங்குன பின்னாடி நீங்க அதுக்கப்புறோ அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது அதுக்கப்ற அது ஒரு அஞ்சு நிமிஷ நீங்க வதக்குங்க அதோட பச்சி வாசனை போனது அதுல நீங்க தக்காளி போடலா தக்காளி போட்டுட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இப் ப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நீங்க ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறோ அந்த ஒரு கிலோ சிக்கன இந்தப் வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்ற தக்காளி எல்லா போட் டு நல்லா அதுவும் வதங்கணு அந்த நீங்க போட்ட தக்காளி இருக்கு இல்லலைங்களா அதுவும் வதங்கி அது ஒரு கிரேவி பதத்துக்கு வரு அது வந்த பின்னாடி நீங்க அதுக்கப்பறம ம அதுல நீங்க இந்த கறிய போடுங்க
சிக்கன் சிக்கன் போடலா இல்ல மட்டன் மட்ட ஒண்ணு போ ஓ ஆமா திரிய வேகாது இல்லங்ளா மட்டனு சேரிங்க
சிக்கனு பிரியாணி இன்னிக் மட்டு கத்துக்கோங்க
ம் ம் ம்
கால் மணி நேரமாது நீங்க அதுல வதக்குங்க வதக்கும் போது உப்பு அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதோட மொளகா தூலு நீங்க மொளகா தூள பி வீட்டு மொளகா தூள் கூட போட்டுக்கலா அது நல்லாவே இருக்கு வெறு சக்தி மொளகாதூள் அது மாதிரி யூஸ் பண்றத விட வீட்டு மொளகாதல் போட்டீங்கன்னா நம்மக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் எல்லாம் கலந்தது அது போட்டுக்கொ த்துக்கேத்த அளவு போட்டுட்டு அதுலயே நீங்க கொஞ்ச தயிறு விட்டுக்கலா நூறு கிராம் ஒரு கிலோ ஒரு கிலோக்கு நூறு கிராம் நீங்க தயிறை விட்டு டு நல்லா ஒரு கால் மணி நேர நீங்க அத வதக்குங்க வதக்கி கறி ஒரு முக்கா பதத் த்துக்கு வெந்துரு
ஆ கொஞ்ச ஆ கொஞ்ச நேர விட்டுட்டு அந்த இத
ஆ நீங்க மூடி போட்டுட்டு கூட நீங்க வதக்கலா அத வதக்கி முடிச்சுட்டு என்ன மேல பிரிஞ்சி வரும் பாருங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி இப்ப நீங்க சொல்லி இங்க சீரக சம்பா அரி
ம்
அரிசி ஒரு டம்பளருக்கு ஒன்ற டம்பளர் தண்ணியதா வைக்கனும்
ம்
அது மட்டும் அளவு பாத்துக்கோங்க கரெட்டா சீரக சம்பாவா இருக்கட்டும் பாஸ்மதி அரிசியா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ஒரு டம்பளர் அரிசிக்கு ஒன்ற டம்பளர் தண்ணியதா நீங்க வைக்கணு வைச்சிட்டு அந்த தம் அந்த தண்ணிய ஊத்திட்டு கொதி வர வரைக்கும் நீங்க வைட் பண்ணனும் கொதி வந்ததும் அதுல உப்பு போட்டுருக்கீங்கலையா இப்ப அரிசிக்கு கொஞ்சம் சேத்து உப்பு போடுங்க
அ அ அ அதாது முன்னாடி கொஞ்ச தயிர் சேக்குமோது உப்பு போட்டு இப் மறுபடி உப்
அது நீங்க கறிக்கு சேக்கறீங்க இல்லையா கறிக்கு மட்டும் அது ஏறிட்டு இருக் கும் அதுக்ப்புற கொஞ்சமா உப்பு போடுங்க
ஆ ஓகே ஓகே தோழி
த்து அ நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அதாவது கொஞ் ஞ்ச அதுல இருக்கற டேஸ்ட்டா விட கொஞ்சம் நம்பளுக்கு உரைக்கணும் அதிகமா அந்த உப்பு லைட்டா அதிகமா இருக் க்குற மாரி தெரியணும் அப்போ அப்போ ஒரு குட் ட்டி லெமனா இருந்தா சின்ன லெமனா இருந்ததுனா ஒரு லெமன் போட்டுக்கோங்க இல்ல ரொம்ப பெருசா இருக்கு எலுமிச்சபழன அத் அதுல நீங்க பாதி போட்டுக்கோங்க அப்போ அந்த தண்ணியில புழிஞ்சி விட்டு இன்னொரு மொரா உப்புட் டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்பறோ அதுக் கொதி வந்ததுமே அரிசிய நீங்க போட்டுட்டு அதுல அர வேக்காடு அர் சி வேகிற அளவுக்கு அர இல்ல முக்காவேக்காடு வேகணு வேந்திட்டு கொஞ்ச தண்ணி இருக்கணு அதுல அந்த பதவரக்கும் நீங்க கலறிட்டே இருங்க
ம்
கலறிட்டு இருங்க முக்கா பதத்துக்கு வந்ததும் அத மூடி போட்டுட்டு அடுப்ப கம்மியா வச்சுகிட்டு மேல ஏதாது வெயிட்டு வச்சு கொஞ்ச நேர க்ளோஸ் பண்ணி விடுங்க
ம்
மூடி விட்டுட்டீங்கன்னா
ஆ
எத்தன நிமிஷம் அந்த பத்து நிமிஷதுல ஒரு இரண் ரெண்டு மூணு முறையாது நீங்க என்ன பண்ணணு எடுத்து கலறி விடணு அத
த தோழி டைம் முடி தோழி
ரெண்டு மூணு ஆமாங்க என்னோட நேரம் முடிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ணுக அந்த ரெண்டு மூணு நி நிமிஷதுல நீங்க அந்த பிரியாணிய ஆப் பண்ணிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிகலா கடைசில நெய் ஒரு ஸ்பூன் விட்டுகோங்க
ஓகே ஓகே தோழி
கால் பண்டுங்களா எங்களு டைம்ல
ஓகே தோழி நன்றி ம்
ம்